ஆ வணக்கம் மேடம் எப்டி இருக்கீங்க
வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன் மேடம் என்ன மேடம் ஸ்டிஃபன்லாம் சாப்ட்டாச்சீங்களா சாப்பாடு
ஆ சாப்ட்டாச்சு சார்
ஓகே ஓகே ம் சாப்ட்டேன் சாப்ட்டேன் நான் இனைக்கு சாதம் தான் சாப்ட்டேன்
ஓ ஓகே சார் ஓகே இன்னைக்கு இங்க வந்து சந்தகை அதாவது இடியாப்பம்னு சொல்லுவீங்களோ
ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் நீங்க என்ன சொன்னீங்க இப்போ சங்கதியா சந்தகை புதுசா இருக்கு மேடம் அதுக்கு என்ன அது அதாவது குழம்பு என்ன யூஸ் பண்ணீவீங்க
சார் அது நீங்க ஆக்சுவலி நம்ம தாளிச்சு தானே சாப்புறோம் அத பொடி பண்ணி நீங்க சேமியா மாரி தாளிச்சிதான் சாப்டுவோம்
அய்யோ அப்ப‌ நாங்க இடியாப் நம் சொல்ல மாட்டோம் இடியாப்பன்றது வந்து வெறும் ஒயிட் கலர்ல இருக்கன்னா நாங்க இடியாப்பன்னு சொல்லுவோம்
அதுதான் சார் ஒயிட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்ஸ்ல வந்துட்டு சேமியா மாதிரியே இருக்கு உள்ள
கிச்சடி மேடம் நீங்க
கிச்சடி இல்ல சார் கிச்சடி வந்து ரவையில செய்யறது இங்க இடியாப்பங்கறது ரவுண்டா வெச் இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு இடியாப்பம் இது வந்து நீல நீளமா இருக்கும் அது நீங்க அதுவும் வயி கிலர்ல தான் இருக்கும் நீங்க வாங்கிட்டு வந்து வெங்காய தக்காளி தாளிச்சாய ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு இத நம்ம போட்டு தாளிச்சுக்கணும் சேமியா மாதிரி
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே
அது வந்து இந்த சைடு வந்து சந்தகை அப்டின்னு சொல்லுவாங்க தேங்கா பால் ஊத் தி சாப்பிடுவீங்க தானே
ஆ நீங்க சொல்ற தேங்காய் பால் ஆப்பத்துக்கு தான் நாங்க தேங்காய் பால் சாப்டுவோம்
அதே மாதிரி இடியாப்பமுக்கு தேங்காய் பால் இனிப்பு வேணும்னா தேங்காய் பால் ஊத்தி சாப்டுவாங்க காரம் வேணும்னா வெங்காயம் தக்காளி போட்டு இது உதுத்து போட்டு தாளிச்சோம் அப்டின்னா அது வந்து து சந்தகைன்னு சொல்லுவாங்க
ஆச்வலா நாங்க இந்த ஒயிட் கலர் இடியாப்பத்த வந்து எப்ப சாப் டோ அப்படின்னு பாத்தீன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாறி இல்ல கொழந்தைங்களுக்கு ஏதாவது ஈஸியான ஃபுட்டு அப்படின்றதுக்கு சாப்டுவோ அதுக் கு அது நா இது வரைக்கு சாப்ட்டது பாத்தீன்னா அந்த சக்கரை வச்சின்னு தா சாப்பிடுவே சக்கரை சுகரு இது மாறி வச்சுதா சாப்பிடுவே ஆனா அதோட காம்பினேஷன் பாத்தீன்னா இந்த ஆட்டுக்கால் சொல்லுவாங்கா தெரியுமா சூப் ப்ப மாறி இருக்கு இல்லங் அ அதத்தா மோஸ்ட்லி அ எல்ல இதுலயுமே இங்க பேர் பண்ணி சாப்பிடுவாங்க
ஓ ஓக்கே ஓக்கே சார் இந்த சைடு வந்து என்ன பண்ணுவாங்க ன்னா அது வாங்கிட்டு வந்து சேமியா மாறி உதுத்து போட்டு வெங்காயம் தக் காளி ஆ பச்சை மொளகாய் கருவேப் புள்ள கொத்தமல்லித்தலை அந்த மாதிரி எல்லா தாளிச்சு கொஞ்சோ உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு இதை நம்ம உதுத் து வச்சிருக்கிறத வந்து அதுல போட்டுட்டோனா நமக்கு சேமியா மாதிரியே பட் கொஞ்சோ சாஃப்டா கொஞ்சோ ஸ்பைசியா இருக்கும் ீ ீ அது வந்து சரி ரெகுலரா இட்லி தோசை அப்டி சாப்பட்றதுக் கு என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு எதாது அ டிஃப்ரெண்டா சாப்பட்ணும்னு தோணுச்சுன்னா இங்க அவங்களே பேக்கெட் பண்ணி கடைகள்ல விப்பாங்க
ஓ அத வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சா நல்லா இருக்குமா
இல்ல ஒன் டே தா விப்பாங்க அவங்க இன்னைக்கு மதியம் ரெடி பண்றாங்கன்னா ஈவினிங் வந்து கடைகள்ல சப்ளை பண்ணிருவாங்க நம்ம வாங்கிட் டோன்னா அன்னைக்கு நைட்டோ அல்லது நெக்ஸ் டே மார்னிங்கோ வந்து நம்ம செஞ்சிரணு பிரிசர்வ் பண்ணி எல்லா வெக்க முடியாதுங்க அ ஜஸ்ட் ஒரு டுவெல் ஹார்ஸ்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கணு
நீங்க எந்த டிஷ் அதிகமா நல்லா செய்வீங்க ஓக்கே இந்த வெஜ்ஜா நான் வெஜ்ஜா அந்த மாறி
இல்ல எதுனாலு ஓக்கே தா சார் ஏன்னா நாங்க வந்து கோயில் வச்சிருக்கோ வீட்ல
ஓக்கே ஆ ஹா
சோ நா ஒரு ஃபிப்டீன் டு டு்வெண்ட்டி மெம்பர்ஸ் வரைக்குமே சமைப்பே
ஓ அப்டிங்ளா
ஆமாங்க அதனால சமையறது வந்து சமையல் வந்து ஒன்னும் பெரிய இஷ்யூ இல்ல
இல்ல சமையல் விஷ் யம் இல்லன்னா ஒரு நாலு பேர் சமைறது விஷயம் இல்ல ஒரு சேக்கறது
ஆ செய்யறதுக்கு சொல்றே நானு இதுதா செய்ய வரும் அதுதா செய்ய வருன்னு இல்ல ஏன்னா ஆரம்பத்துல கொஞ்சோ சிரமமா இரு ந்தது நிறைய பேத்துக்கு சமைக்கிறப்ப இங்க வந்து அன்னதான ம் குடுப்போ நாங்க வீக்லி ஒன்ஸ்
வீக்லி ஒன்ஸ் ஓக்கே ஆ
வீங்லி ஒன்ஸ் எவ்ரி தேர்ஸ்டே சாய்பாபா டெம்பிள் வச்சிருக்கோ வீட்லயே சின்னதா அ சோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபிப்டீன் டு டுவெண்ட்டி பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீ ஃபுட்டு
ட்ட முடிங்க மாட்டீங்க கரெக்டுங்ளா
இல்ல நான்வெஜ்ஜு சாப்பிடுவோ அதாவது அன்னதானத்துக்கு போட முடியாது மத்தபடி வந்துட்டு
ஓகே ஓகே
வந்து சித்தர் வழிபாடு தான சோ உங்களுக்கு அதுக்கு ரெஸ்ட்ரிக்
நானு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் அதிகமா விரும்பி சாப்டுவ அது அது என்னன் தெரில ஆ எது கட்ச்சா குடுத்தாலூ சாப்டுருவே பட் ஆனா அது இருந்தனா கொஞ்ச எக்ஸ்ட்ரா சாப்ட் மாரி இருக்கு ஒரு நெறைய சாப் மாரி இருக்கு ஒரு ஃபுல் திருப்தி இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
வெஜ்ஜ விட எனக்கு கொஞ்ச நான்வெஜ் அதிகோ
இல்ல சார் எங்க வீட்லயுமே அப்டிதா பட் அத அடிக் கடி இது பண்ணமுடியா வீக்லி ஒன்ஸ் ஏன்னா கோயிலல்லா இருக்கறனால திரும்ப நம்ம மறூடியு கிளீன் பண்ற மாதிரி இருக்கூ பட் எப்டியு வீக் வீக்லி ஒன்ஸ் ஆர் டொய்ஸ் வந்து செஞ்சிருவோ
அந்த மாரி எனக்கு திடீர்னு தோணுச்சுன்னா பசங்க மேல பழிய போட்டு நா போய் வாங்கிட்டு வந்துருவ ஹோட்டல்ல பசங்க நேத்து வெஜ்சுதா சாப் டாங்க இனிக்கு பாவோ பசங்க அப்டி சொல் ட்டு நா போயிட்டு சிக்கனோ எதோ ஒன்னு
ஓகே ஓகே நா பசங்கன்னா ஒர்க் பண்ற இடத்துலன்னு நெனச்சுட்டே அப்புற தா தெரிஞ்சது குழந்தைகள சொல்றீங்கன்ட்டு அப்ப உங்க ஒய்ஃப்ட சொல்லிர
சொல்லுங்க சொல்லுங்க அப்றோ
இல்ல இல்ல சார் சும்மா சொன்ன நீங்க என்ன ஜாப்ல இருக்கீங்க
ம் நா வந்து இங்க ஒரு சைட் மேனேஜரா இருக்க மேடம்
ஓ ஓகே ஓகே சார் ஓ இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுவாங்கல்ல அதுவா
ஆ இது அந்த மாரி கிடையாது இது ஆயில் அண்ட் கேஸ்
ஓ ஓகே ஓகே சார் ம்
நீங்க நா இன்னொன்னு ஒன்னு கேக்கணு நென்ச்ச நீங்க வந்து தா ஆ அழகுக்காக இந்த பியூட்டி ஷாப் அந்த மாரிலா போய் பண்ணுவீங்களா அது மாரி விஷயல்லா உங்களுக்கு புடிக்குமா
எனக்கு ஆக்சுவலா மேக்கப் பண்ணவே புடிக்காது உண்மைய சொல்ல போனா
ஃபஸ்ட்டு கேர்ள்ளு நீங்க சொல்றது கேக்க
சொல்றப்ப ரொம்ப யோசனையா இருந்தது எனக்கு ஆக்சுவலா மேக்கப் பண்ணவே புடிக்காது ஆ பெரிய ரீசன்னுமே கிடையாது பாக்குறதுக் கி நானு நார்மலா ஒரு பிராமின் கேர்ள் மாரிதா இருப்ப அது மேபி அம்மா அப்பாவோட வலி ஹெர்டிட்ரியா இருக்கலாம் சோ எங்க வீட்ல யாருமே பெருசா எங்க அம்மா அப்பா அப்டியெல்லா நா மேக்கப் பண்ணியே பாத்ததில்ல இருக்கியா என்ன அழ கோ அதுதா கடவுள் குடுத்த அழகுன்னு கொஞ்ச இயற்கையோட அ ஒன்றி வாழ்றவங்கன்னு வச்சுக்கங்கள ஆ இல்ல பங்க்ஷன்ஸ் அப்டின்னா செய்யணு இப்ப மேரேஜ் அந்த சமயத்துலல்லா பண்ணுவாங்க
ஓ அந்த பங்க்ஷன்ஸ் மேரேஜ் பங்க்ஷன்ஸ்ல கம்பல்சரி பண்ணுவாங்க இன்னொருதவங்க ரிலேட்டிவ் பங்க்ஷங்களா நீங்க அந்த மாரி பண்ணுவீங்களானு
இல்ல ரிலேட்டிவ் பங்க்ஷன்ஸ்க் வந்து இல்ல கம்பல்சரி போய் தா அதாவது கம்பல்சரி பண்ணனு அப்டின்னா பேஃஷியல் மட்டு பண்ணுவோ பட் அதுமே வந்துட்டு அந்த டயர்ட்னஸ் தெரியாம இருக்கறதுக்கு ஏன்னா நம்ம எப்டி இருந்தாலு சிஸ்டம் ஒர்க் காலது மொபைல் ஒர்க் இப்டியேதா இருப்போ சோ நமக்கு ஒரு டயர்ட்னஸ் தெரியாம இருக்கறதுக்காக ஃபேஷியல் பட் கம்பல்சரி ஃபேஷியல் பண்ணிதா ஃபங்க்ஷன் போகணுங்கிற கட்டாயோ இல்ல
ஓ ஓகே ஓகே ஓகே நாங்கலா எப்டின்னா ஏ ம் அந்த செலவு ஒண்ணு இருந்தாலு ஒய்ஃப் குனு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிர்ணு
ஓ அதனால அதா வந்து நீங்க நா அப்போ யோஸ்ச்ச என்னடா நார்மலா ஜென் வந்து மேக்கப் பத்தி பேஸ்ராங்ளே அப்டிங்கறது வந்து எனக்கு ஒரு கொஸின் மார்க் கா இருந்தது பட் என்னால செரி நா கேக்கல அவ்ளோதா
ம் இல்லல்ல அது வந்து என்னன்னா அது நா எனக்கு இப்ப எனக்கு ரொம்ப புடிக்குலா சொல்ல மாட்ட பண்ணுங்க ஆனா ஆ ஒரு ஓரளவுக்கு பண்ணுங்க அடையாளத் தெரியாத அளவுக்குலா பண்ணிடாதீங்க தா நா சொல்லுவ என்னோட ரிலேஷன்ஸ்ல சில பேர்லா இருக்காங்க அடையாளமே தெரியாது அவங்களான்ட்டு அந்த மாரிலா பண்ணிட்டு அ வாரங் அத்
அது வந்து சின்னதுல இருந்தே அவுங்களுக்கு ஒரு ஹேபிட்டா இருந்திருக் லா நா வந்து ஆக்சுவலா டீச்சிங் ஃபீல்ட்ல தா இருந்த சோ எங்க ஃபீல்டு ல்லா நாங்க அப்டி அந்த ஓவர் மேக்அப் அப்டியெல்லா வந்துட்டு கெடையாது நம்ளுடைய சிம்ப்ளிசிட்டி தா அந்த கொழந்தைகளுடைய அட்ராக்ஷனே அ சோ நாம வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் ஐப்ரோஸ் எடுப்ப இப்ப ஏதாவது தீபாவளி ஏதாவது ஃபங்கஷன்ஸ் அந்த மாரி போறோ அப்டின்னா அவ்ளோதா முதல்ல மேரேஜ் பண்றப்பல்லா வந்து நம்ம எப்டியு ஒன்ஸ் ஆர் டுவைஸ் அதாவது மந்த்லி ஒன்ஸ் எடுப்ப அப்பற யோஸ்ச்ச இது எதுக்கு தேவையில்லாம ஒரு ஹேபிட்ட நம்மளே வளத்திக்கணு அதை போய் காசு குடுத்து வள நறையா வெலக்கி வாங்கிட்டு வரணு அத ஆக்சுவலா ப்ளக் பண்ணும் போது பயங்கரம் பெயின் ஆகு எதுக்கு நம்மளா காசு குடுத்து வலியை வாங்கிக்கிறோன் சொல்லிட்டு தேவையில்லாம பழக்கம் நமக்கே வேண்டான் சொல்லிட் டு விட்டுட்டு அத நா சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்டே எனக்கா எப்பாது தோணுச்சுன்னா போய் ஐப்ரோஸ் எடுப் ப கம்பல்சரிலா கெடையாது மந்த்லி ஒன்ஸ் எடுத்தே தா ஆகணு அப்டின்னு எல்லா கெடையாதுங்க
ஓகே ஓகே ஓகே பரவால்ல எல்லா பொண்ணு அப்டி இருக்கணுமே இருக்க மாட்றாங்ளே
அது வந்து மேனிஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதுவு பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொ ஒவ்வொரு இதுல இன்ட்ரெஸ்ட்டு நம்ம அது தப்பு சொல்றதுக்கு இல்ல செரி யாருக்கு எதுல்லா இன்ட்ரெஸ்ட்டோ அதல்லா அப்டியே விட்றதாங்க மோஸ்ட்லி என்ன எனக் இப்ப வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ் நாங்க மூணு பொண்ணுங்க என்னோட ரெண்டு சிஸ்டர்ஸுமே மேக்கப் எல்லா பண்ணுவாங்க நா தா ஏதோ தப்பி ஃபேமிலில இருந்துட்டே போல எனக் சின்னதுலருந்தே மேக்கப்
அவுங்களுக்கு ஒரு மைண்ட் செட் அப்பதாங் மேக்கப் போட்டா மட்டு தா அந்த ஃபங்க்ஷன்ல நம்
ஆமாங்க ஆக்சுவலா வந்து ஆமா ஏதோ ஃபேஷியல் பண்ணுவாங்க ஹேர் டை அடிப்பாங்க
ம் ஆம்மா
சம்திங் அவுங்க சொல்லி நா கேள்விப்பட்ருக்கேன் நா எதுவு பண்ணதில்ல சம்திங் ஏதோ மெடி க்யூர் பெடி க்யூர் சம்திங் நகோ வெட்டி விட்றதுக்கு ஒரு பார்லரா ப்பான்னு கேப்பே நானு செரி விடுங்க நாங்க போய் பண்றோ அப்டிம்பாங்க சேரி பண்ணுங்க காச கரியாக்கணும்னு முடிவு பண்ணா விதி விட்டா இருக்கு சொல்லிட்டு அது எதோ கால் க்ளீன் பண்றது சம்திங் மெடி க்யூர் பெடிக்யூர் சம்திங் ங்க எதேதோ சொல்லுவாங்க பண்ணிட்டுருந்தாங்க ஒரு சீசன்ல அவுங்க ரெண்டு பேருமே அதுக்கப்றோ அவுங்களே ஒரு சீச தன்லா உணர்ந்துட்டாங்க காச வேஸ்ட்டா செலவு பண்றோன்னு இப்ப விட்டுட்டாங்க
எங்களுக்கு எங்க ஃபேமிலில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு காம்ப்டீஷனாவே ஆயிடுச்சு இப்ப ஒரு பங்க்ஷன் வரப்போது அதுக்கு வந்து ஒரு காம்படீஷன் இந்த சேரி நீ எடுத்துட்டியா இதேதா நா எடுக்கணும்னு நினைச்சே அத நீ எடு க்குறியா சரி இந்த நீ இந்த ஒரு ஒர்த்தங்க நல்லா மேக்கப் பண்ணுவாங்க அவங்கள யார் ஃபஸ்ட்டு சூஸ் பண்றதுன்னு அந்த மாரி அது அவங்கள புடிக்கணு அதுக்கப்றமா ஒரு பயங்கர காம்படீஷனா போயிட்டுர்ருது
ஓ அது ஒரு ஹெல்தி காம்படீஷனா இருக்குற வரக்கி ப்ரச்சனல்ல
அது ரிசல்ட் வந்து அந்த பங்க்ஷன் அன்னைக்குதா மேடம் தெரியு
ஓ
அந்த பங்க்ஷன் அன்னிக்கு யார்து சொதப்பி இருக்காங்க யார்து நல்லா இருக்கு யார்த பத்தி பேசுறாங்க அத பத்தி அன்னிக்கு ரிச
ஓ அப்ப மெஹந்தி வெக்கிறதுல இருந்து எல்லாமே எல்லா ஃபங்க்ஷன்ஸ்குமே பண்ணுவாங்க உங்க சைடுல கரெக்ட்டுங்களா அப்ப கொஞ்சோ கஷ்டந்தா
அததா சொல்றேனே ஒரு பங்க்ஷனுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் ஒதுக்குனா இவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம ஒதுக்கிரணு இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து வே வேஸ்ட்டான செலவு தான் பட் ரொம்ப பண்ணாதீங்க ஓரளவுக்கு அந்த பேஷியல்க்கு லைட்டா பண்றீங்களா அந்த அளவுக்கு பண்ணிட்டு லைட் மேக்கப் அது எனக்கு ஓகே ஆனா ரொம்ப பண்றது எனக்கு சுத்தமா புடிக்காது ம்ம்ம் ஆக்சுவலா ஒன்னு இன்னொரு விஷ்யோ என்னனா என்னோட ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா நா வந்து எனக்கு என்ன கொஞ்சோ என்ன வேணு ஃப்ரீயா விடு அப்டின்னு சொன்னாங்க என்ன இப்ப என்ன பண்ண போற சொல்லு என்னையும் வந்து ஏன் பண்ண விடுன்னாங்க சரி ஓகே ஏர்ன் பண்ணுங்க என்ன ஏர்ன் பண்ணணு அப்டின்னு பாத்தன்னா அவுங்க வந்து எனக்கு ஒரு பியூட்டி பார்லர் வெக்கணும்னு ஆச அப்டினாங்க எனக்கு எந்த ஃபீல்டு புடிக்கலையோ அந்த இந்த வேல நீ ச்சூஸ் பண்றியாடின்னே சோ அதனால வந்து ஃபீல்டு பாத் செரி ஓகே அவங்களுக்கு புடிச்சது நம்ம எதுக்
இல்ல மேபி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சிலருக்கு அந்த ஃபீல்டு அ நாட்டம் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க நார்மலா
முகே
ஆ பெருசா நம்பிக்க இருக்கா என்னன்னு தெரியலங்கே தே மேபி அந்த ஜோடியாக்கு ஜாதகம் பிரீதியா வந்